ஹலோ வணக்கங்க
அ நன் சேரிங் நண்பா நா நா சும்மாதா நண்பா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா சும்மாதா நண்பா பையன் கூட விளயாண்ட்ருக்க நண்பா சாப்ட்டாச்சா நண்பா
செரிங்க இல்லங்கே காலைல சாப்ட்டதா இன்னும் சாப்பல்லங்கே நைட்டு தா சாப்டுவங்க நீங்க சாப்ட்டீங்ளா வீட்ல எல்லா சாப்ட்டாங்களா என்ன பண்றாங்க
நா இன்னும் சாப்புல நண்பா அவுங்க ஒய்ஃப்பு பாத்துரங்கழுவிட்ருக்காங்க பைய வெளயாண்ட்ருக்கா நண்பா
சேரி சேரிங்க பரவால்லங்க பையங்கூட இப்ப வெளையா நேரம் ஒதுக்கி வெளையாண்ட்ருக்கீங்க
அ ஆமாமா நண்பன் நீங்க நண்பன்
ஆ அந்தா இப்ப சும்மாதாங்க இப்ப தா நானும் தம்பியு வெளிய போயிட்டு வந்தங்க அ தம்பி பையனுக்கு கொஞ்சோ விளயாட்டு சாமான்ல்லா வாய்ங் ட்டுர்லான்னு
ஓகே ஓகேங்க
அதா வாங்கிட்டு வந்து அ எங்க வீட்ல ஒரு மூணுநா வச்சிருக்கங்க அவுங்க வீட்ல ஒரு மூணுநா வச் சுருக்காங்க போய் குடுத்து இந்தா வெளாடு சாமின் குடுத்துரு ப்பாங்க போல ஒண்ணு கையோட எடுத்துட்டாரு போலங்க பைய
இப்பத்து பசங்களாம் இப்பிடித்தாங்க எவ்ளோ நேரங்க விளயாடவே முடியும் ஏன் பையனே பாருங்க அ நேத்துதா வாங்கிட்டு வந்த அத ஒடச்சுட்டானுங்க
ம் செரிங்க என்னதா இருந்தாலுமே மனசு கொஞ்சம் கருக்குன் தாங்க இருக்கும்
இல்ல இல்லீங்க பையனோட என்னங்க காசு பெருசு ஒடைக்கிறதுக்குதா வாய்ங்ட்டு வர்றது அவ என்ஜாய் பண்றால அது போதுங்க
பரவால்லைங்க பரவால்லைங்க நல்லதுதாங்க எங்க வீட்லயும் இருக்குதுங்க தம்பி பைய வந்தான்னா இங்கியு இங்கியு வெள்ளாடுவாங்க ஒன்னும் பிரச்சன இல்லீங்க உன்னோ வாங்கி போட்ணுங்க ஒரு நாலஞ்சு தான வாங்கணுங்க
ஓகே ஓகேங்க உங்குளுக்கு எப்பிடிங்க கல்யாணம்லா ஆயிருச்சுங்ளா
இல்ல இல்லைங்க இன்னு இல்லைங்க இனிமேல் தாங்க அடுத்த வருஷம் இல்லேனா இந்த வருஷங்க உங்குளுக்கு எப்போங்க எப்ப ஆச்சுங்க என்ன லவ் மேரேஜீங்ளா அரேஞ்ச் மேரேஜீங்ளா
எனக்கு ஏங்க லவ் மேரேஜ்ஜல்லா
லவ்வு மேரேஜ்னா எப்டிங்க ரன்னிங் மேரஜ்ங்ளா அரேஞ்சி மேரேஜ்ஜிங்ளா லவ் அண்ட் அரேஞ்ச்
லவ் அண்ட் அரேஞ்ச்சிங்க அவங்க வீட்ல அவங்க வீட்ல பொண்ணு வீட்ல யாரு வர்லீங்க எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா அண்ண கிட்ட அண்ணா இருந்தாங்க அப்டி சொல்லி அப்டே மேரேஜ் பண்ணிட்டு இருக்கங்க வீட்ல
பரவாயில்லங்க நல்லதுங் நல்லதுங்க எப்டிங்க லவ் பண்றது ஓகேங்க அவுங்க வீட்ல வந்து எந்த ப்ரச்சனையு ஆகலைங்ளா
இல்ல இல்லைங்க அது போலீஸ் ஸ்டேஷன் போனு காவல்துறைய காவலத்துக்கு போனோ அங்க உக்கார வெச்சு பேசி எல்லா சரியாடுச்சுங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங் என்ன பிரச்சனைய பெருசாகாம சின்னதுலயே முடிஞ்சு ஏங்க
ஆம் ஆமாங்க
நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க
ஓகேங் ஒகேங் நா இன்னு சாப்படலைங்க நீங்க
நானு சாப்பிலைங் காலைல் ஒம்போது ஒம்போதரைக் சாப்ட்ங்க அதுக்கப் புறோ எது சாப்பிலைங்க நைட்டு தாங்க சாப்படுணு ஏங்க நீங்க ஏ சாப்டாம இருக்கீங்க
நா இன்னு சாப்பிடலைங்க நா சாப்டதே பதினோரு மணிக்கு தானேங்களா பசி எடுக்கலீங்களா நைட்டுக்கு தாங்க சாப்பிடணு ஏதாச்சி
சேரிங்க பரவாயில்லைங்க நைட்டுக்கு என்னங்க ஸ்பெஷலு
ஸ்பெஷல் இன்னுமே எதுமே தெரியலீங்க முடிவு பண்ல அரிசி வேற தீந்துருச்சு போயி வாங்ட்டு வரணுங்க
சேரி சேரிங்க தம்பியு அப்பள நானு தாங்க வாங்கணு தம்பி வரேனாரு ரெண்டு பேரும் போயி வாங்ட்டு வரணுங்க
நீங்க எந்த மாரிங்க அரிசி எடுப்பீங்க ரேட்
நா வந்து சாப்பற மாரி அரிசி எடுப்பங்க வெள்ள கலர்ல இருக்க மாரி எடுப்பங்க எங்க வீட்ல அந்த மாரிதா எடுப்பாங்க
ஓ ஓகே ஓகேங்க
நீங்க எந்த மாரி எடுப்பீங்க
நா பாத்தீனா அது நல்லா வெள்ளை வெளியா சாப்பாடு நெறைய ஆகுற மாரி தாங்க சாப்பாடு எடுப்பே
ஓ சேரி சேரிங்க நீங்க வாங்குற பிராண்டு பேர் என்னங்க
நா வாங்குறப்ப ஏதோ அரிசி பிராண்டுங்க
நல்லதுங் நல்லதுங்க ஆ சேரி சேரிங்க நீங்க எப்போமே ஒரே இதுதா வாங்குவீங்களா இல்ல வேற வேறது மாரி வாங்குவீங்ளா எங்க கடைல தா வாங்குவீங்ளா இல்ல விவசாயம் பண் றீங்களா நீங்க
இல்லங்க விவசாயம் பண்ணி அப்ப விவசாயம் பண்ணி அந்த புடுங்குவாங்களங்க அத அறுவட பண்றப்பே நா போய் வாங்ட்டு வந்துருவங்க வாங்ட்டு வந்து வீட்ல வந்து இடிச்சு நாங்க அரிசியா இது பண்ணிக்வோங்க
வயல்லதா நீங்க போய் வயல்ல தா வாங்கறீங்க
ஆமா ஆமாங்க வயல்ல வாங்கனா பாத்தீங்கனா காஸ்ட் கொஞ்ச கம்மியா இருக்குங்க
நல்லது நல்லதுங்க ஆமாங்க நல்லதுங்க இப்டி இப்ப நீங்க வந்து நேரடியா போயி வாங்கறீங்கனா இது வந்து கருப்பு இது ஒரு எப்டின்னா ஒங்ளுக்கு வந்து பாலிஷ் பண்ணி குடுக்க மாட்டாங்க நல்ல அரிசியா அவங்க நீங்க வாங்கிக்கலாங்க கடைகள்ல போயி வாங்குனீங்கனா சில பக்கல்லா பாலிஷ் பண்ணி குடுக்குறதெல்லா இருக்குங்க
ஆமா ஆமாங்க இங்க பாத்தீங்கனா நாங்ளே பாத்தீங்கனா வேவிச்சு அதுல பாத்தீங்கனா இடிச்சு நாங்களே பாத்தீங்கனா எல்லாமே அரிசிய எடுத்து ஒரு இரநூத்திம்பது முன்னூறு கிலோ பக்கோ வெச்சுக்கோங்க அரிசிய அதுவே நு இந்த ஒரு ஆறு மாச ஒரு ஒரு வருஷ பக்க வச்சிக்கோங்க
பரவாலைங்க நல்லதுங்க இந்த மாரி நெறைய எல்லாருமே பண்ணாங்கன்னா ஏ அவுங்களுக்கு வந்து நோய் வறது வந்து தடுக்கலாங்க நம்மளே உண்ம தாங்க இதெல்லா நல்லது
நோய் வரது தப்ப இது பண்லாங்க ஆனா விவசாயிகளுக்கு வந்து நம்ளு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுலங்க அதுங்காட்டி தா வந்து ஒரு நோக்கத்துல பண்ணிட்ருக்கேங்க
இப்ப நீங்க வந்து நேரடியா விவசாயிகிட்டயே வாங்கறனால விவசாயிகளுக்கு நண்பதாங்க நமக்கு நன்மை தாங்க
ஆமா ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்ன நீங்க நாங்க மட்டு வாங்ளைங்க இங்க ஒரு சுத்தி இருக்க ஒரு கிராமத்துல எல்லாருமே அப்டித்தா பண்ணிட்ருக்கோ
ஓ நல்லது நல்லதுங்க பரவாலைங் க நீங்க நீங்க எங்க கிராமத்துலதா இருக்கீங்களா இல்ல சிட்டி சைட்ல இருக்கீங்களா நகர்புற சைட்ல இருக்கீங்களா இல்ல எந்த எங்க இருக்கீங்க
இப்ப நாங்க கிராமத்துலதாங்க இருக்கோ கிராமத்துனாலு இப்ப கொஞ்சோ சிட்டி மாரி டெவலப் ஆயிட்டு வண்ட்ருக்குங்க இனியு கூடியா சீக்ர சிட்டியா மாறிடுங்க
சேர் சேரிங்க நீங்க இருக்குற பக்கத்துலலா பாத்தீங்கன்னா அ எப்டின்னா கிராமனா அந்த காலத்துல இருக்க மாரி குடிசைகள் நெறைய இருந்துச்சிங்க இப்பெல்லா வந்து வந்து கம்மியாச்சுங்க இப்பெல்லா கட்டங்கள் அதிகமா இருக்கு நீங்க இருக்க பக்கம் பாத்தீங்ன்னா இன்னு குடிசைகள்லா இருக்குற மாரி இருக்குங்ளா இல்ல எப்
இல்லங்க நாங்க இருக்கிற பக்கோ குடிசைலா இருக்குதுங்க ஒரே ஒரு குடிசதாங்க இருக்கு அது நா மட்டும்தா இருக்குறே மத்த எல்லாருமே டெவலப் ஆயிட்டுதாங்க வந்துருக்காங்க
உண்ம சேரி சேரிங்க கண்டிப்பா நீங்க அத இல்லங்க நீங்க இருக்க குடிசை வந்து மாளிகையா மாறதுக்கு வந்து ஒங்ளுக்கான நேரம் வந்துருச்சுங்க
இது பாரம்பரியமா நாங்க வச்சிருக்கோங்க அதுங்காட்டி நாங்க இது மாத்றது இல்ல
குடிசைனா நீங்க அது எப்டிங்க வீட்டுக் வீடு மா வீடு அந்த குடிசமாரிதா போட்டு வச்சிருக்கீங்களா இல்ல வேற எதுக்காக வண் வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்கு அது ஒரு குட்டோ இல்ல மாடு வளத்து வளத்து இப்ப ஆடுகள் அந்த மாரி எதாதுக்காக போட்ருக்கீங்களா
அப்டிலா நாங்க எதுவுமே போலங்க இப்ப நாங்க இருக்க வீட்ல இருக்கறதே பாத்தீங்கன்னா தென்னமரம் பனைமரம் அந்த ஓலையெல்ல மிக்ஸ் பண்ணி அப்டியே நாங்க
செரிங்க
வீடா செஞ்சி அதுல நாங்க வாழ்ந்து வன்ட்ருக்கோங்க
பரவாலிங்லே இன்னு அந்த காலத்து மாரியே இருக்றது நெறையா பேத்துக்கு அது இப்டின்னா இன்னு நம்ம இப்டியே இருக்கோ இதுக்கு மேல எதா பண்ணு அப்டின்னாலு சில பேர் வந்து இருக்கிறதே போது நெனச்சி இருப்பாங்க பரவாலிங்லே இந்த அளவுக்கு நீங்க
ஆனா இங்க நாங்க இருக்குற நாங்க இருக்கிற எடத்துல சுத்தியு பாத்தீங்ன்னா எல்லாருமே வீடு கட்டி டார்ச்சு இது பில்டிங்லா ஏத்திட்டாங்க ஆனா நாங்க வந்து அப்டியே தாங்க இருப்போ ஏனா நாங்க வந்து
பலச மறக்க மாட்டேன்ருக்கீங்களா இல்ல இல்லன்
இல்லல்ல இல்லைங்க இல்லைங்க இப்ப பாரம்பரியத்த அப்டியே காப்பாத்துற மாரி
நல்லது நல்லது நல்லதுங்க இந்த கால தலைமுறைத்தில் தலைமுறையில வந்து யாருமே ஒங்கள மாரி இல்ல இருக்க மாட்டாங்க இல்லைங்களா
ஆமா ஆமாங்க இப்ப நீங்க வீட்டுக்குள்ளலா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல யாருமே இந்த மாட்டோட சாணிலா போட்டு யாரு வளிக் கிறது இல்லைங்க நாங்க அப்டி இல்லைங்க வாரத்துல ரெண்டு டைம் வழிச்சிருவோ
ம் அதாங்க வந்து வந்து எப்பயுமே கிருமி நாசினி எல்லா நம்ம வீட்டுக்குள்ளே வராம இருக்கணுனா சாணி போட்டுதாங்க அந்த காலத்துல இருந்து வழிச்சிட்டு வந் துட்ருக்காங்க வீட்டுக்குள்ளயா இருக்கட்டு வெளியவா இருக்கட்டு அ அதுதா பண்ணிட்டு இருக்காங்க பாரம்பரியமா இப்பவு அதே மாரி பண்றத வந்து எல்லா தவிர் த்துருக்காங்க இல்ல மாடர்ன் மாடர்ன் மாடர்ன் மாடர்ன் ஆயிட்டோ வந்துட்டு இருக்காங்க
ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா கொரோனான்னு வந்துச்சு ஒன்னு வந்துச்சு பாத்திங்களா சுத்தி இருக்க எல்லா கிராமத்துக்கு வந்துச்சுங்க ஆனா நாங்க இருக்க வீட்டு பக்கம்கூட எட்டியும்கூட பாக்கலைங்க எல்லா அந்த சாணி போட்டு வழிக்கிறது அது அந்த நாங்க ஒரு ஒரு இதா ஆனா அந்த காலத்துல இருந்து அப்டியே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கங்க கம்மஞ்சோறு அதுக்கப்பறோ இந்த ராகி களி கேப்பங்களி அந்த அந்த காலத்தில என்னன்ன ஃபுட்டு சாப் புட்றோ ஒண்ணு விட மாட்டோங்க எல்லாமே சாப்பிடுவ இப்ப வரைக்குமே இப்போ ம் இ இப்போ வரைக்குமே பாத்தீங்க நீங்க அந்த சிக்கன் வந்து இப்ப வர அந்த அந்த கோழி சாப்ட்டது இல்லைங்க அது போக பர்கரு நான்வெஜ் அந்த மாரி நாங்க எதுவுமே சாப்பிட்றது இல்ல ஒன்னு இல்ல வீட்ல என்ன பண்றோ ம் அந்த காலத்து பாரம்பரியத்துல என்னென்ன சாப்புட்றோமோ அதா அப்டி நாங்க பாத்து பாத்து சாப்ட்டுட்டு இருக்கோங்க
இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எங்க கிராமத்தில் எல்லா பக்கம் வந்துச்சு ஆனா எங்க கிராம சைடுல எங்க ஏரியா உங்க வீட்டு சைடுல எல்லா வரலன்னு சொல்றீங்க எனக்கு என்ன ஒரு தோணுதுங்கனீங்கன்னா அ அந்த சைடு வரமா இருக்குறக்கு வந்து நீங்க உங்க பா முன்னோர்கள் இரு ப்பாங்கல்ல அந்த முன்னோர்கள் வந்து ஒரு வேளை போதிதர்மரோட பரம்பரையா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுதுங்க
அ அதுவு அப்டிதாங்க இது மாரி இது மாரி வரலைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அந்த மருத்துவமனையில இருந்து வந்தங்க டி என் ஏ‌ டெஸ்ட் எடு
சேரிங்க சேரிங்க
த்துட்டு போயிருக்காங்க எங்க பாட்டி கிட்ட வாங்கிட்டு போ சேரின்னு சொல்லிட்டு டி என் ஏ டெஸ் ட்டு எடுத்து பாத்து அந்த மாரிதா இருக்குனு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத நா போய் அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா யாருக்கு எனக்கு தாங்க எடுத்துட்டு போனாங்க
சேரி சேரிங்க
அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா கன்ஃபர்ம் ஆயிருச்சுங்க இது வந்து வெளிய எடத்துக்கு மேல் எடத்துக்கு கொண்டு போரக்குள்ளயே ஆ நைட்டோட நைட்டா அந்த ஃபைல பாத்தீங்கன்னா மொத்தமா டி ஸ்போஸ் பண்ணிட்டோங்க
நீங்களே அழிச்சிட்டீங்களா
நானே அழிச்சுட்டேங்க அதுக்கப்பறோ என்ன ஏதுன்னு ஒன்னு தெரியலங்க
எப்டிங்க நீங்க கண்ணுலயே வந்து இது கண்ட்ரோல் பண்ணிருவீங்களா எல்லாத்தையு இப்ப என்ன பண்ணுவீங்க உங்களுக்கான திறமை என்னங்க
கண்ட்ரோல்லா பண்ண மாட்டோங்க அந்த கையை வச்சு அந்த கழுத்துக்கு அடியில அடிச்சோம்னா பழசு எல்லா மறந்துடுவாங்க
பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குனா பாராட்டுக்குரியதுதாங்க இப்ப வந்து உங்கள நூறு பேரு உங்கள சுத்து போட்டாலுமே அந்த நூறு பேத்தையு அசல்ட்டா நீங்க அடிச்சு தூக்கிருவீங்க
நூறு பேர்ல தேவையில்லைங்க ஆயிரம் பேர் வந்தாலு எதிர்த்து நிப்போங்க
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க இந்த மாரி திறமைகள்லா ஆ மேல் எடதுல நா பரிந்துரை பண்ணுங்க பண்ணி உங்களுக்
இல்லைங்க இல்லைங்க இத மேல்லடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க இருக்கிறே
ஏ இந்த மாரி இது வெளிய தெரிஞ்சா தாங்க இன்னும் இந்த போதிதர்மன் மாதிரி நீ நீங்களும் ஒரு ஒவ்வொரு இது புதுசு புதுசா மருந்துகள் தயாரிச்சீங்கன்னா அது மக்களுக்கு நல்லதுதாங்க எந்த நோய் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராம தடுக்கலாம்லாங்க
இப்பவே என் பக்கத்துல உங்காட்டு என் பையே கூட மருந்துதாங்க தயாரிச்சிருக்கன் ஒரு குழியாட்டை வெட்டீங்க அதுல பாத்தீங்கன்னா மண்ணு எல்லாம் இருக்குங்க அந்த மண்ணை இங்க இருந்த அந்த குழிக்கு எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணி அதுல ஒரு மூலிக ஒன்னு தயாரிச்சுடுருக்காருங்க பாதி ஆனா வாய்க்குலயும் போட்டுக்கறாரு ம்
பரவாலைங்க பரவால்லைங்க இந்த மாரி வந்து செய்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறு வயசுலேயே வர்றதுக்கு காரணம் வந்து பெரியவர்கள் வந்து அந்த மாரி இருந்தாங்கன்னா சின்னவர்களும் அப்ப அந்த மாரி இருப்பாங்க
ஆமா இப்ப பாத்தீங்கனவைங்க மண்ணோட தரத் என் பையே பாத்தீங்கன்னா மண்ணோட தரத்தை பாக்கறகாக அப்பப்ப கீழ இருக்கிறத எடுத்து வாய்ல போட்டு எடுத்து பாத்து வாயிலருந்து அப்டியே துப்பிடுவாருங்க
செரி செரிங்க நல்லது நல்லதுங்க இந்த மாரி கொழந்தைகள் வந்து மண்ணு சாப்பிடாம இருக்கிறதுக்காக நம்ம தாங்க பாதுகாப்பா வச்சுக்கோனு
இல்லங்க இல்லங்க இவரு வந்து எல்லாமே எல்லாரும் சாப்பிற அந்த மண்ணு சாப்டும் மூலிகை கலந்து மண்ண மட்டுந்தாங்க சாப்டுவாரு இவரு
பரவாயில்லைங்களையா அப்ப பையன் டி என் ஏ செக் பாத்தாலுமே அவருக்கும் சின்ன பகுதி சின்ன போதியாருபான்னு நெனைக்கிறேங்க அவரு
ஆமாங்க உங்கோட பேசுனது ரொம்ப நன்றி ங்க மீண்டும் சந்திக்கிறே உங்க நண்பணுங்க நன்றிங்க
இதுவரை நா உங்க நண்பன் நன்றி வணக்கம் நண்பா
நன்றி வணக்கம் நண்பா
நன்றி நன்றிங்க